கேக்குதுங்களா ஆ கேக்குதுங்களா
கேக்குது சிஸ்டர் சொல்லுங்க
இன்னைக்கு எப்டி போச்சு எப்டி இருக்கு வெயிலு
வெயில் அவ்வளவா தெரியல ஆஃபீஸ்ல இருக்கிறதுனால வெளியே வந்ததுக்குப்புறந்தா என்ன பேசாம திருப்பி ஆஃபிஸ் குள்ளயே போயிர்லாமா எக்ஸ்ட்ரா டியூட்டி பாக் லாமான் இருக்கு
அப்படியாயிர்ச்சு நெலம அந்த அளவுக்கு வந்து வெயில் கொளுத்தி எடுக்குது
வீடு எங்கன்னா பக்கத்துல இருந்தாலு பரவாயில்லையா டூ அவர்ஸ் டிராவல் பண்ணுமா வெளியவா ஐயோ இப்போதா நாலாவ்தா ஆறு மணி வீடு போய் சேர்வோமா பஸ் இருக்குமா இருக்காதா அந்த மைண்ட் செட்லயே வந்துடுவே
ஆமா அது என்னமோ உண்மதா ஏன்னா இருக்கத்தலயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப தாங்க முடியல பத்தாதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது இந்த ஸ் வெட்டிங் அதிகமாகு போது தா இருக்கதுலயே கடுப்பு அதிகமாகுது ஏண்டா இப்ப நம்ம போகணுமா கிளாஸுக்கு அவசியோ போயே ஆகணுமா அப்பல்லா நம்மளுக்கு தோண ஆரம்பிக்குது
உங்களுக்கு எப்டி போச்சு இன்னைக்கு
இன்னைக்கு வந்து செம ஒஷ்டான ஒரு நாளா வந்து போயட்டே இருக்கு எதுக்கு ஃபீவர் வந்தது எதுக்கு வந்து தலவலி வந்தது ஏ வந்துது அப்டின்றப்போல வந்து பாத்தீங்கன்னா செம்மையா கடுப்பாயிருச்சு
அதால உங்களுக்கு பீவரும் ஹெட் ஏக்கும் ரொம்ப இருந்துருக்கு எனக்கு வெறு ஹெட்டேக் மட்டுந்தா வந்துச்சு ஃபீவர் வரல அதனால நா தப்பிச்சுட்டே
ஆ ரொம்ப மன உளச்சலுக்கு வந்து ஆளாய்ட்டு இப்பதா கொஞ்சோ அங் கே ஏ எழுந்து உக்காரற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோ நா சரியாயிருக்கேனே தவிர்த்து ஆ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பீவரு ரொம்ப மனசு வந்து கேக்ல
எனக்கு எட்டாக் எதனால வந்துச்சுன்னா
ம்
ஆபிஸ் போய் நுழையறே திடீர்னு இந்த மாதிரி நேத்து ஒரு பேக்ல பிஃப்டி தௌசண்ட் இல்ல அப்டின்னுவாங்கலா
ஐயயோ
எனக்கு போ உடனே ஷாக் ஆயிடுச்சு ஐயோ என்னாச்சி பாத்தனா என்ன சொல்றீங்க எல்லாமே நாங்க பேங்க் பண்டில் தான போட்டோ பேங்க்ல கொடுத்த பண்டில் தான லோடிங் பண்ண நாங்க தான கொடுத்தோ எப் எப்படி எல்லா ஷாட் வருனு யோசிக்க ஆரம்ச்சிட்டோ
ஆ
சரி அப்போ எதுல காணாம போயிருக்குன்ட்டு காலைல லோடிங் டீமோட கேமராஸ் பாத்தா அதுல கரெக்டா இருக்கு யாரு எதுவுமே எடுக்கல போறப்ப பேக் வண்டி எந்த வண்டியில போச்சோ அந்த வண்டிக் கேமரா செக் பண்றோ அதுவு கரெக்டா இருக்கு கஸ்டடியெல்லா கரெக்டா இருக்குன்றா வீட்டு அ ரிட்டன் வந்து அந்த பேக் செக் பண்றவங்க யார் செக் பண்ணணுனு நோட்ட நேம் பாத்து அதுவு செக் பண்ணோ அதுவு கரெக்டா இருக்கு அப்றோ பாத்தா தெரியுது இந்த கஷ் டுடி பைத்தியக்கார ஏடிஎம்ல வந்து பஸ்பின் ஒன்னு வச்சிருப்பாங்க சின்ன பாக்ஸ் மாரி க்கு நம்ம எடுக்கிறப்ப நோட்டு எதுனா அந்த பேஃக் நோட்ஸ் அந்த மாரி இருந்தா அதுல வந்து விழுந்துரு
ஆ
அது வந்து அவ அந்த பாக்ஸ் எடுக்காம வந்டுருக்கா அந்த பஜ் பாக்ஸ் எடுக்காம வந்ட்டுருக்கா அதனால அதுல இருந்துருக்கு அமௌண்ட்
கண்டிப்பா காலாங்காத்தாலே வந்து நம்ம போய் கேக் கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா என்னது எப்டி அப்டின்ட்டு ஒரு ஹார்ட் அட்டாக் தா வந்திருக்கு நம்மளுக்
அது ஒருத்தரு இப்ப அதுக்கு இன்சார்ஜ் நாந்தா என்ன கேட்டா முடிஞ்சுறு என்ன கேக்க மாட்டாங்க என்ன அந்த எ ஐ ஐசிசி ரண்ட யார் லோடிங் பண்றா யார் அந்த சைட்டுக்கு போறா யார் அந்த டிரைவரு எல்லாத்தயு அ எப்டி சொல்றது அத குட் ற்றவாளிய விசாரிக்கிற மாரி விசாரிப்பாங்க அதுதா இருக்கறது கொஞ்சோ கொடு அத் துவர நா என்ன பண்ணே ஒரு ஒன் வீக் முன்னாடி ஊருக்கு போய்ட்டு வந்த அதுநால கோல்டு செயின் அதெல்லா எல்லாமே கழட்டல எப்போவுமே கோல்டு போட்ருப்ப அது வேற ஒரு செயின் வந்து கொஞ்சோ பட் டையா இருக்கு பாக்க கொஞ்சோ லுக்கா இருக்குனு அத போட்ருந்த
செரிங்
அது வந்து ஊர்ல இருந்து வந்த அவசரத்துல அந்த சைன கழட்டாம வேலைக்கு போயிட்டே அப்டியே எல்லாருமே ஒரு மாறி பாத்தாங்க அந்த வேலைல அப்டிதா எதனா ஒண்ணு இப்ப எப்டினா நம்ம எதனா அமௌண்ட் எடுத்துருப்போமோ அந்த காச வச்சு சைன் வாங்கிருப் போமோ அந்த மாரி யோசிப்பாங்க
ஐயயோ
நா போய்ட்டு எல்லா பாத்தாங்க விட்டுட்ட அப்றோ தா தெரியுது ஆஃபீஸ்ல வந்து செக் க் பண்ணிருக்காங்க என் பேர்ல எதாது ஷாட் இருக்கா ஐசிசி ரனட்டு இவங்க பாக்ற பிரான்ஸ்ல எதனா இருக் கா அப்டின்ட்டு எனக்கு இதுக்கு மேல இருக்கவங்க எ ஃப்ரெண்டு மேல செகண்ட் சோல்லதா இருக்கா அவ அவ் இவக்கிட்டதா சொல்லியிருக்காங்க பிருந்தா பே ஐசிசினா என்ன ஷாட் எவ்ளோ இருக்கு பாருமான் சொல்லி சொல்லிருக்காங்க ஏன்னு கேட்டதுக்கு கூட கூட சார்ட்ட சொல்லிருக்காங்க இந்த மாரி கொஞ்ச செக் பண்ணணு அப்டின்ட்டு அப்பேயே எ ஃப்ரெண்டு் சொல்லிட்டா அப்பயே ஃபோன் பண்ணி ஏ என்னாடி இன்னைக்கு நீ உன்ன யார் இந்த சைன் போட்டு வர சொன்னா அப்டி ஏ என்னா ஆச்சுனா இதுல உன் பேருல ஷாட் செக் பண்றாங்க அப்டின்றா அதெல்லாமே இப்ப திடீர்ன்னு இப்ப வேற வந்திருக்கில்லயா எனக்கு அது பயோ வந்துச்சு அய்யய்யோ யார் வீட்டு செய்ன் யார் காசுல எத்துன்னு சொல்ல போறாங்கன்னு தெரிலயேன்ட்டு ஒரே ஷாக்லியே இருந்தன் அந்த மதியானோ வரைக்கு அது கிளியர் பண்ணாங்க அதுக்கப்றோ அந்த ஏ டி எம்வயோட சைட்டுகுள்ள கேமரா பாக்கறப்ப கஸ்டடி வந்து பஜ் பாக்ஸ்லிந்து எடுக்காமயே வந்ட்டுருக்காரு ஆனா அவன் என்ன பய்த்தியகாரனா அந்த மிஷின்ல இருந்து ஒரு பேப்பர் வரு செலான் மாரி வரு அந்த நம்ம கேஷ் எடுத்தா இல்லனா எப்டி வரு மேல ஐ சி அந்த மாதிரிந்து எவ்ளோ டோட்டல் அமௌண்டோ அந்த ஸ்லிப் மட்டு எடுத்து வந்துட்டு இருக்கான் உள்ள பாக்ஸ் எடுக்காம வநட்டு இருக்கான் அப்ப என்னன் கா ட்டுனா ஷார்ட்ன்தா குடுத்துருப்பாங்க அவுங்க ஆ பெரி ஆ அந்த ஒரு விஷ்யத்தனால அந்த கஸ்டடில அந்த பஜ் பாக்ஸ எடுக்காம வந்தனால இவ்ளோ சு த்தி வளச்சு எப்டி எப்டியோ போயிட்டு ப்பா இதனாலயே வந்த தல வலில என்னால சுத்தமா முடில சேரி டீ குடிச்சிட்டு வந்தர்லான்ட்டு ஆஃபீஸ் விட்டு வெளிய போய் டீ குடிச் சனா தயிலத்த தேச்சிட்டு ஒரு பத்து நிமிஷோ படுத்துட்ட எங்க மேனேஜர் சாரு பாத்தார் அவுர்ட்ட எது சொல்ல சார் ஹெட் ஏக்கா இருக்கு அப்டின்ன செரி ஓகேமா அப்பின்னர் நா இப்ப டென்மினிட்ஸ் கரெக்டா நல்லா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து தூங்குன தூங்கி எழுந்ததுக்க ப்றந்தா கொஞ்சோ இதாச்சு ஓகே டைம் ஆய்ச்சு வீட்டுக்கு போலா அப்டின்ற மைன்செட்டுக்கு வந்ததே இந்த ஒரு விஷ்யத்துனால
ஸ்டார்ட் ஆனா ஓகே இது போல வந்து ரொம்ப கோலார்த்தனமா ஸ்டார்ட் ஆனா நம்மளுக்கு அந்த மென் டல் ஃப்ரஷர்தா அதிகமா கண்டிப்பா ஆகு
ம் அது இல்லாம இன் காலைலயே வந்ததுனால என்ன பண்ணுவோனா இன்னைக்கு ஃபுல்லா வந்து என் ஐ சி சிரோண்டயே பாப்பாங்க ஷார்ட் வந்து ச்சு அப்டினதுக்கா அதையே நோண்டிகிட்டே இருப்பானுக அதனாலயே எப்படா இந்த டே முடியு அப்டின் எதிர் பாத்த ஆனா மறக்க மாட்ட இந்த டேவ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி
ஏனா நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்தானே நம்மளுக்கு வந்து இதுவாகு டே எங்களுக்களா அப்பயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சுடா அப்டின் ட்டு ஒரு இது வரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்த வந்து அந்த நாள் குடுக்குது இல்லையா
ம்
அது போறதா கண்டிப் இப்ப இதுலிந்து நம்ப எதனா அவுங்களு நெனச்சிருப்பாங்க சே அந்த பா பொண்ண நம்ப தப்பா நெனச்சுட்டோமே நம்ப இதுதா அப்டின்
அது எப்டின்னா அந்த ஆஃபீஸ்ல வந்து மோஸ்ட்லி என்ன எல்லாருக்மே தெரியு நல்லா பேசுவாங்க அது இதுவரைக்கு எந்த ஷாட்மே வந்ததில்ல அதனால கொன்சோ ஒரு நல்ல ஒரு குட் நேம்தா இரு க்கு பட் இந்த வேலைல வந்து நம்ப முடியாது இப்ப எனக்கு கூட இருக்கவங்ளே நல்லவங்க அப்டின்னு இரு க்காங்கன்னா அவுங்க வந்து ஏனா அது பணத்த பாத்தொன்னயே எல்லார் மைண்ட் செட்டு மாறிடு ண்ணுவாங்க அதனால யார் எதுமே நம்ப முடியாது அப்டின்னுவாங்க இப்ப நா இப்ப என் கூட இருந்தாலுமே அவுங்களுமே நம்ப முடியாது என்னால இப்ப திடீர்னு அவுங்க எதோ வீட்ல கஷ்டொனா அமௌண்ட் எடுக்கதா தோணு இல்லையா
புரியிது புரியிது
னால அந்த சிட்டுவேஷன்லர்ந்து யாரையுமே நம்ப மாட்டாங்க அதுக்கப்றோ கூப்ட்டூ இந்த மாரீ அவங்க எடுக்காம வந்துட்டுருக்காங்க அதுக்குள்ள நாங்க உங்கள கூப்ட்டு கேட்டது தப்புதா அப்டினாங்க நா எது கண்டுக்ல ஓகே சார் பரவால்ல சார் அப்டின்டு எறங்கிட்டே ரொம்ப பேசுனனா அப்றொ ரொம்ப இது கேக்க ஆரம்பிச்ருவாங்க ஓகே சார் பரவாயில்ல சார் அப்டின்ட்டு எஸ் ஆய்ட்டே
ஒவ்வொர்த்தங்களுக்கு ஒவ்வொரு இதுவு
உங்ளுக்கு எதுனால ஹெட் ஏக் வந்ச்சு
எனக்கு வந்து பாத்திங்கனா அதா இந்த வெயில் பத்தாதுக்கு வந்து பாத்திங்னா நம்ளுக்கு பொ பெண்களுக்கு முக்கியமா மந்த்லீ டைம் இருக்கும் இல்லையா தொடர்ந்து தண்ணி ஊத்தவே வந்து பாத்தினா இந்த வெயில்ல வந்து பாத்திங்னா அவ வந்து உறிஞ்சி உரி உறிஞ்சிட்டா கால்ல வந்து கால் லந்து நா அவஸ்தப்பட்டுட்ருந்தே ஹெட்டேக்கு மாத்ரப்போட்டே ஹெவி ஃபீவர் ஆச்சீ அப்டியே படுத்த ப படு து இதுவுலயே இருந்தே சொட்டிங்காச்சி என்னென்னமோ கால்லந்து கிட்டதட்ட மனசந்தலுக்கு
விட்டிங்கானா அப்பா எடுக்குறதுலே கடுப்பானது அதுதா
ஆமா ரொம்பவே கடுப்பான ஒரு இதுதா அதுக்கப்பொ சேரி ஓக் கே அப்டின்ட்டு டேப்லட் மேல டேப்லெட் போட்டே இப்ப வந் து எழுந்துன்னு எழுந்து ஒக்காஞ்சி கொஞ்சோ டீ அது குடிச்சதுக்கப்றோ கொஞ்சொ மைண்டு வந்து இதுவா இருக்கு காமா ரிலாக்ஸா இருக்கு ரொம்பவே எப்டி சொல்றதுனா இதுவு வந்து ஒரு வொஸ் டான நாள்தா என்ன பொறுத்தவரைக்கு இது போல அவெ எனக் தெரிஞ்சி எனக்கெப்டினா ச நம்ப ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும்போதெல்லா இதே மாரிலா நம்ம ஃபேஸ் பண்ணதே கெடையாதுல்ல பாயா நம்ம ஒடல் ரீதியா இருக்கட்டு மன ரீதியாவட்டூ அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது ஜாலியா இருப்போ போவோ வருவோ அப்டின்ட்டு ஒரு மைண்ட் செட் எப்பவுமே இருக்கு எதனா ஒரு பிரெஷர் ஆகவேதா நம்மள்க்கு வந்து இது மாரில்லா கிரேட் ஆவுதூ அப்டின்ட்டு பத்தாதுக் கு இந்த வெயில் வேற ஏண்டா இப்டி உயிர் உயிர எடுக்றிங்க அதுப்போலதா இருக்கு
அதுவூம் ஆஃப்டர்நூன்ல கூட அவ்ளோ வெயில் தெரியல சிஸ்டர் நம்ம அப்ப கூட நடந்து வந்துர்லாம் போல இந்த ஈவினிங் டைம்ல எதுக்கு வெயில் அடிக்குதுனே தெரியாம வெயில் அடிக்குது அந்த வெயில்தா கொஞ்சோ தாங்க முடில
ஆமா அதுவு நியூஸ்ல வேற மழைக்கு வாய்ப்பு அப்டின்னாங்ளாம் அம்மா தெய்வமே ஃபர்ஸ்ட்டு நீ பேஞ்சி தொலமா நீ இல்லாம ரொம் ப அவஸ்தையா இருக்கு அதுவே சொல்லுவாங்க வேற மழப்பெய்ல இந்த ஊர்ல மழ பெய்லனா இந்த ஊர்ல நல்லவங்ளே இல்ல அதனாலதா மழையே பெய்யலன்டு ஒரு டைலாக் வேற சொல்லுவாங்க
ஹ
ரொம்ப வொஸ்ட்டு எனக் தெரிஞ்சி இருவத் இருவத்தி ஆறு அதுமாரி மழைக்கு ஸ்டார்ட் ஆகு அப்டி சொல்லிர்க்காரு பாப்பமே
மழ வேந்தா அது வேறக் கொஞ்சோ கடுப்பா இருக்கு சிஸ்டர் காலைல எழுந்துக்க முடியாது இந்த ஜில் டைம்ல வேலைக் போகத் தோணாது வேர் இப்பே அது இல்லாம வரப் போறப்பலாம் மழ பெஞ்சா வெயில கூட இப்பலா தாங்கில்லா நம்ப வெயில்க்கு வந்து வீட்ல வந்து குளிச்டா சரி ஆய்டு மழ டைம்ல எல்லா நெனஞ்சிகினு வந்தா அவ்ளதா அதுவு கொஞ்சோ ஒரு மாரினா அது ஒருப் மழ டைம் அந்த இது நல்லா இருக்கும் பட் ஆனா டிராவெல் பண்ணி போயிட்டு வர ரோடு எல்லா நச நசனு ஐய்யோ நெனச்சு பாத் கடு கடுப்பாருக்
ஆமா உங்குள்து வேற் ரொம்ப தூரம் மில்ல வேற அதனாலயே கண்டிப்பா மழப் பேயர அழைப்பு புடிக்கு அதுக்கப்றோ நச்சக்கு நச்சக்குனு இருக்கும் பாத்தீங்ளா
இப்டி வர்ணுனா ஒரு பத்து மணிலந்து ஒரு மூனு மணிக்கு மழ பெய்னு அந்த கிளைமேட் சில்லுனு இக்குனு அப்டி ஈவினிங் வரப்ப இருக்கும் எப்டி சொல்றதுனா எங்கியு தண்ணிலாத் தேங்காவு அந்த மாரி இருக்கணு ஆனா நம்ம சென்னைல இது எதிர்பாக்கற்து கொஞ்சோ தப்புதா
குட்ட ஃபுல்லா கண்டிப்பா நெறைய விஷ்யோ பேச்னோ என்ன அந்த டே எப்டிப் போச்சி ஒஸ்டா பெஸ்டா அப்டின் நெறைய விஷ்யம் பேச் னோ உங்க கூட பேச்னுதல ரொம்பவே சந்தோஷங்க நன்றி
நன்றி